கேக்குதுங்களா தோழி அ கேக்குது தோழி இப்போ கேக்குது அ கேக்குது இப்ப கேக்குது
கேக்குதா இப்போ
அ கேக்குது தோழி எனக்கு கேக்குது
அ இப்ப இப்போ நம்ம எத பத்தி பேசலா அப்டின்னா அ பயணம் அ பத்தி பேசலா இப்போ பயணம் அப்டின்னும் போது நம்மளுக்கு ச சட்டுன்னு என்ன ஞாபக வரு அப்டின்னா தூரக்கு போயிட்டு வந்த ஒரு விஷயம் அ நண்பர்கள் இல்லன்னா வந்து அ குடும்பத்தோட போயிட்டு வந்த விஷயோ வந்து ஞாபக வரும் அப்றோ வந்து நம்ம எந்தெந்த இடத்துக்குெல்லா போயிட்டு வந்தோமோ அதெல்லாமே ஞாபகம் வரு அதுக்கப்பறோ நம்ம அ கற்பனை அர செஞ்சு வச்சிருப்போ இந்தந்த எடத்துக்கு வந்து நம்ம போனு அதுல போயிட்டு இப்டி இருக்கணு அப்டி இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கற்பனை கள மாதிரி ஏற்படுத்தி வச்சிருப்போ அது அங்க போறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சோ ஆசயா இருக்கு அதுக்கப்பற வந்து இந்த பயணம் அப்டின்னு போது அது வந்து நம்ம துணி மணிகள் எல்லாத்தையு எடுத்து வச்சுக்கறதுலருந்து நமக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து சாப்டுற உணவுல இருந்து எல்லாமே நம்ம வந்து அ தயாரா எடுத்து வச்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயோ அப்டின்னு தா நா சொல்லுவே அதாவது நம்ம வந்து இப்பெல்லா வந்து பள்ளி படிக்கும் போதல்லா பாத்தீங்க அப்டின்னா நம்ம எ எங்கேயாச்சும் ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு பயணம் போறோ நம்ம நண்பர்களோட போறோ அப்டின்னா அ நம்ம அ சின்ன சின்ன வயசுல படிக்கும் போது அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கே வந்துருவோ ஏதாச்சும் ஒரு டாம் கூட்டிட்டு போவாங்க இல்லன்னா வந்து வேற எங்கேயாச்சு வந்து ஒரு பார்க் இல்லனா வந்து ஒரு பீச் அந்த மாரி வந்து கிட்டக்கே பக்கத்துல எந்த எடொ இருக் கோ அந்த எடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அன்னிக்கே வந்துருவாங்க அதுலயு வந்து பெற்றோர்கள் அனுமதி வந்து கண்டிப் பா வேணு ஒரு சில பேர் வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க இப்ப நா படிக்கும்பதெல்லா பாத் பாத்தீங்க அப்டின்னா அ என்னுடைய எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாலு என்னுடைய நண்பர்கள் வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்கல்லா வந்தாதா நம்மளோடைய நண்பர்கள் வந்தாதா அந்த பயணமே வந்து சிறப் பாருக்கு அவங்க வரலன்னு போது நாங்க என்ன பண்ணுவோனா நம்ம மட்டு போயி்ட்டு என்ன பண்ணப் போறோ அப்டிங்கற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுருவோ அதுக்கப்பறோ என்னு எங்களுடைய நண்பர்களோட அப்பா அம்மா கிட்டல்லா பேசி சமாளிச்சு அதுக்கப்பறோ நாங்க பாத்து க்குறோ அப்டின் சொல்லி அதுக்கப்பறோ வந்து ஒரு பயணம் போயிட்டு வந்ததே அது வந்து ஒரு பெரிய விஷ விஷயமா ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து நெறைய அந்த பயணம் எடுத்துக்கிட்டோ அப்டின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கு அந்த அது வந்து நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கெடைக்கிற விஷயோ அப்டின் தான் சொல்லா ஏன்னா இப்ப வந்து குடும்பத்தோட போனோ அப்டின்னா அம் நம்ம வந்து அத பத்தி க சின்ன வயசுலலா வந்து நாலா வந்து எந்த ஒரு கவலையுமே இல்ல எங்க கூப்ட்டு போறாங்களோ அங்க வந்து கூப்ட்டு போ அ அவுங்க வந்து கூப்டுட்டு போயிட போறாங்க ஏ ஏதா கேட்டா வாங்கி தர போறாங்க அப்புறோ வந்து இந்த இந்த எடத்துக்கு வந்து அவுங்களே வந்து என்னா நம்ம வந்து அ அந்த வயசுல வந்து நம்ளுக்கு எதுவுமே வந்து தோணாது ஆ நம்ம நம்ளுக்கு என்ன தோணு அப்டின்னா நம்ம வந்து சந்தோஷமா ஜாலியா வந்து எல்லா பசங்குடையு வந்து விளையாட்ணு அந்த பயணம் வந்து சிறப்பா இருக்கணு நம்ம எங்கயாச்சு ஒரு தீம் பார்க்கு மாரி போனா கூட அந்த எடத்துல நம்ம அந்த வாட்டர் ஃபா இதுல வந்து விளையாட்றது இல்லன்னா வந்து ஏதாச்சு அந்த டிராகன் அந்த ரோலர் கோஸ்ட்டர்ல போறது இந்த மாரி விஷயங்கள் தா நம்ம வந்து பாத்து அதுல வந்து சிறப்பா சந்தோஷமா இருக்கணு அப்டின் நெனைப்போ அதெல்லா ஒரு காலோ அப்டி இருந்தாலு இப்ப வந்து அ நம்ளுக்கு வந்து ஒரு சில இப்போ அந்த அ ராட்டினம்லல்லா போனாலுமே வந்து எனக்கு இப்பெல்லா தல சுத்த ஆரம்பிச்சுருது முன் சின்ன வயசு சுலலா வந்து நா சந்தோஷமா தா போனே ஆனா ஒரு ஒரு சில வயசுக்கு மேல வந்து எதுவுமே புடிக்க மாட்டேக்குது அப்டின்னு சொல்லா அந்த பயணம் போனாலுமே நம்ம வந்து தூரோ நின்னு பாஸ் சேரி ஓகே அப்டிங்கிற மாத்ரி பாத்துட்டு நம்ம போயிட்றோ அந்த மாரி விஷயங்களு இருக்கு இல்லன்னா அந்த பயணத்தின் போது அந்த துணிமணிகள் சொன்னல்லையா எப்பெல்லா வந்து எடுத்து வச்சுக்கணு அப்டின்னா எல்லாத்தயு எடுத்து வச்சுட்டு அத ஒரு பைக்குள்ள அடக்கறதே வந்து பெரிய விஷ்யமா இருக்கு அ நீங்க சொல்லுங்க உங்களுக் பயணம் அப்டின்னு போது எது ஞாபகோ வருது என்ன மாரி இடத்துக்குல்லா நீங்க போணுன் ஆசப்பறீங்க எது எதுக்குல்லா எந்தெந்த எடத்துக்லா போயிட்டு வந்தீங்க அப்டின் சொல்லுங்க
ம் கண்டிப்பா தோழி இப்போ பயணம் அப்டின்னா பழைய ஞாபகங்கள்தா மொதல்ல வரு என்னதா இப் இப்ப கல்யாணோ ஆயி நம்ம கணவர் கூட போனாலு நம்ம பிள்ளைகள் கூட போனாலு இப்ப போம் போதே எனக்கு என்ன தோணுனா நம்ம நண்பர்கள் கூட நம்ப அந்த எடத்த பாத்தோமே அதே இடத்துல நா இப் பண்ணிருக்கோ நாங்க வந்து ஒரு ஒரு வேன்ல போனோ அந்த பாட்டு போட்டு நாங்க எப்டி ஆடுவோ தெரியுமா நா வந்து இப் இப்போ ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு இடத்துக்கு போம்போது நா சொல்லிட்ருந்தே அதெல்லா என்ன நம்ளுக்கு என்னதா வயசா நம்ம வந்து நம்ம கணவர் கூட கொழந்தைங்கள் கூட போறது கூட மறந்துருவோம் போல ஆனா அந்த நண்பர்கள் போ கூட போற அந்த விஷயங்கள் வந்து ஒரு தனி ஒரு சிறப்பு இப்ப பள்ளி காலத்துல்லா பாத்தீங்ன்னா ஒன் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ட்ரிப் போவோ அதுவு அவ்ளோ சந்தோஷோ அந்த ம் த்ரெஸ்ஸு இது இதா இந்த இந்த உடைதா எடுத்துருனு அப்பில்லா கெடயாது எந்த உடை வேணுன்னு எடுத்து வச்சுக்கணு ஆனா ஸ்நாக்சு அதே மாரி பாத்தீங்கன்னா ஒரு பை முழுக்க எடுத்துட்டு போவோ நம்ளுக்கு பிடிச்ச தவர நம்ம நண் நண்பர்களுக்கு இது பிடிக்கு அத நா எடுத்துட்டு போனு அப்டின் சொல்லிட்டு அதே மாரி என்னோட ந நண்பர் பாத்தீங்ன்னா எனக்கு பிடிச்சதெல்லா அவுங்க வீட்டுல சமச்சு எடுத்து குடுத்து அனுப்புவாங்க தாங்க அப்டின் சொல்லிட்டு அந்த மாரி அந்த வேன்ல போறது அதுல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது எல்லாரு அங்க ஒரு நைட் டு அந்த ஒரு நைட்டோ இல்ல ரெண்டு இரவோ வந்து அந்த என் நண்பர்கள் கூட இருந்து பேசிக்கிட்டு பெருசா பெருசா ஆச பாசங்கள் எதுமே கெடையாது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு நார்மலான விஷ்யோ அது ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷ்யமா நாம நெனைச்சோ ரொம் ப மகிழ்ச்சி பட்டுட்டு இருந்தோ அப்டியே நாட்கள் போக போக அடுத்தது கல்லூரி வாழ்க்கையில வந்தோ கல்லூரியிலயு அதே மாரிதா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம போறோ அதுவு அதே மாரிதா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடைகள்ல ரொம்ப ஆசை வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு நம் இப்போ முடி இப்டி கட் பண்ணிட்டு இருப்போ நறையா மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டு இருப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாரி இருக்கு கல்லூரியில போன ஆ இது பாத்தீங்கன்னா எல்லாரு அழக அழகா டிரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இது வாங்குறது அது வாங்குறது அப்டின்ட்டு அது ஒரு விதமான அது ஒரு விதமான மகிழ்ச்சியா இருக்கு அடுத்தது கல்யாண ஆகி கணவர் கூட போறது குழந்தைகள் கூட போறது இப்டியே இப்ப கொழந்தைகள்லா பொறந்த ஒடனே இப்பியு நம்ம போறோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியோ அந்த திருப்தியோ நம்மளுக்கு கெடைக்குறது இல்ல ஏனா இப்ப என்னெல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியில போறதுன்றது அது சாதாரண விஷ்யமே கெடையாது வீட்லயு ஒரு கொழந்தைய நம்மளால இது பண்ண முடியல நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆவோணு நம்ம முன்னாடியெல்லா போவோ இப்பதா நம்ம எங்க போனாலு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரமே கெடையாது நம்மள நம்பி ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவுங்கள வேற பாத்துக்கணு அவுங்களுக்கு வெளியில போனா டிரெஸ் மாத்துறதோ செரி எதுனா எது ரொம்ப கஷ்டமாயிடு ஒரு தண்ணி மாறுச்சுன்னா கூட கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டோ போயிட்டு வந்துட்டு ஒரு பத்து நாள் கஷ் டப்படுவோ நம்ம அந்த கொ தண்ணி மார்ரது சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாதது அப்டின்ட்டு அதனால நம்ம அந்த பள்ளி கல்லூரிகளு காலத்துல போன அந்த இது அப்றோ குடும்பக் குடும்பமா நம்ம போயிருப்போ நம்ம அம்மா அப்பா நம்ம கூட பொறந்தவங்க அத்த மாமா சித்தி சித்தப்பா ஒரு கோவிலி கூட வச்சுக்கோங்க நம்ம கொலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போ அதெல்லா கூட நம்மளுக்கு அப்டியே காலையில கெளம்பி போறோ அப்டினா முன்னாடி நாள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இருந்தே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஆ காத்து சித்தி பையன் அத்த பசங்க எல்லாரு வருவாங்க ஜாலியா இருக்கு நம்மளுக்கு அப்டின்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷமோ அந்த ஒரு மகிழ்ச்சியோ அந்த ஒரு திருப்தியு வந்து எனக்கு கண்டிப்பா இப்ப இல்லன்னு தா சொல்லுவே வெளியில போணு அப்டின் சொன்னாலே கொழந்தைங்களுக்கு எடுத்து வைக்கணு நம்ம எடுத்து வைக்கணு வீட்ல எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு போனு அப்டி நம்ம போறதுக்கு முன்னாடி அவ்ளோ விஷ் யங்கள நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு போறதா இருக்கு ஆ போயிட்டு வந்தாலு அந்த ஒரு திருப்தி வந்து ஓகே எதோ போயிட்டு வந்தோ அவ்ளோதா அந்த ரிலாக்சேஷன் எல்லா ஒண்ணுமே கெடையாது வந்து திருப்பியு நம்ம எல்லா தொய் க்கிறது பண்றது எதாது வாஷிங் மிஷின் தொவச்சா கூட அது ஒரு நம்மளுக்கு பேர்டனாதா ஆயிடுதோன்னு எனக்கு தோணு அந்த ஒரு பெரிய சந்தோஷமோ அது பெரிய திருப்தியோ நம்மளுக்கு இப்ப கெடைக்கறது இல்ல என்னதா அப்பயோட இப்ப நறையா ட்ரிப்பு போறோ நம்ப மாசத்துக்கு ரெண்டு நா ரெண்டு வாட்டியாது ஒரு அதா ஒ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒன் டே ட்ரிப்போ இங்கயோ போயிட்டு வந்தோரோ இப்போ லாஸ்ட் வீக்ல ஏற்காடு போயிட்டு வந்தோ அதெல்லா என்னதா போயிட்டு வந்தாலு அந்த ஒரு திருப்தி வந்து இப்ப இருக்கறதுக்கு யாருக்குமே கிடைக்கறது இல்ல அப்டின்தான் என் நண்பர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க கல்லூரி நண்பர்கள் கிட் எல்லாம் பேசும்போது அவங்களும் அதா சொல்றாங்க நம்ப அப்பெல்லா போனோம் குடும்ப குடும்பத்தோட போனாலும் செரி ஒரு நண்பர்கள் கூட போனாலும் செரி அந்த ஒரு திருப்தி கெடைக்காது திருப்தி நம்மளுக்கு இப்ப கடைக்கிற மாரியே தெரியல ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆயி ட்டே இருக்கு அப்டின் சொல்றாங்க அதனால இந்த பயணங்கள் அதெல்லா பத்தி அது வந்து அப்ப போனதுதான் ஒரு நல்ல இதுக்கு மேல மேபி எனக்கு குழந்தைகள்ல்லா வளந்தவுன்னே அதுக்கப்பறோ போகும்போது கொஞ்சோ நல்லா இருக்குமோ என்னவோ தெரியல இப்போ பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ ஏ பயணம் ஓகே போலாம் அந்த மாரிதா இருக்கு அப்போயி அய் ஜாலி போலாம் அப்புடி ஹைன் நல்லா என்ஜாய் பண்ண போரோ நம்ம இப்டி இருக்கபோறோ அப்டின்ற ஒரு இது கெடையாது அப் டின் எனக்கு தோணுது
ம் ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் வந்து அது ஏற்றுக்க கூடிய விஷயம் என்ன அப்டின்னா நம்ம வெளியில போயிட்டு வரோ அப்டின்னா ஒரு பயணம் முடிச்சுட்டு வரோ அப்டின்னா அங்க நம்ம வந்து அ தோய்கக்காத துணி மணிகள் இருக்கு அது திரும்ப வந்து நம்ளே எல்லா வீட்ல வந்து பாத்தா ஏ போட்ட பொருள் அப்டி அப்டியேதா இருக்க போது அத வந்து நம்ம அதாவது அந்த பயணம் போறோ அப்டின்னு மோது சந்தோஷமா அப்டியே கிளம்பிடுவோ அதஅது அங்கங்க போட்டுட்டு எத எது எடுக்கறமோ அதஅது அப்டி அப்டியே எடுத்து போட்டுட்டு துண்டுல இருந்து நம்ம எல்லாத்தையு அன்னைக்கு என்னன்னல்லா வந்து துணிமணிகள் மாத்தனமோ வீட்லயு இருக்கு வெளியில போயிட்டு வந்தது இருக்கு அதெல்லா எடுத்து அந்தந்த பொருள் அந்தந்த எடத்துல அடுக்கி வெச்சு எல்லாமே அந்த நே அந்த அன்னி க்கே வந்து நம்மளால பண்ண முடியாது பாக்கறதுக்கே வீடே வந்து ஒரு கோலாறா றம்மா இருக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்கு எல்லாமே இப்ப பசங்க இருக்கிற வீடு எல்லா பாத்தீங்க அப்டின்னா அவங்க விளையாடி விளையாடின பொருட்கள் இருக்கட்டு அந்த சின்ன சின்ன அந்த விளையாட்டு பொம்மைகளா இருக்கட்டு எல்லாமே போட்டது அப்டி அப்டியே இருக்கு அது வந்து ஒரு தரவ அந்த நம்பம் வீட்ல வந்து ஒரு வாரம் வந்து இல்ல அப்டின்னா அந்த என்ன என்ன மாதிரி சுத்தங்கள்ல்லா பண்ணோமோ அத வந்து நம்ம ஒரே நாள்லே எடுத்து பண்ணி ஏற கட்டி எல்லாமே பண்ணி முடிச் சாத அது வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கு இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு என்னடா நம்ப இவ்ளோ தூரம் வெளியில போய்ட்டு வந்து இதையு நம்பளே வந்து பண்ணிக்கணும்மோ பண்ணிக்கணுமே அப்டிங்கற மா திரிலா இருக்கு இந்த மாரி அதனால தா ஒரு சில நேரம் வந்து பயணமே வெறுத்துரும் ஒரு சில எடத்துலல்லா வந்து வெயில் இப்பல்லா அதிகமா இருக்கு அந்த வெயிலுகு வந்து வெளியில போனமா அப்டிங்க இங்க இருந்து நம்ம அந்த எடத்துக்கு அந்த எடத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு அவ்ளோவா வெயில் தெரியாம இருந்தாலு இங்க இருந்து அங்க போற தூரத் துல நடுவுல வெயில்ல கஷ்டப்பட்றது அதனால தா இப்பெல்லா வந்து நெறைய பேரு இரவோட இரவா வந்து அந்த எடத் துக்கு போயிட்றாங்க வெயில் தெரிய கூடாது அப்டிங்கிற ஒரு விஷயத்துக்காக நெறைய இந்த மாரி ஒரு பயணம் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமே கடையாது அதுல இவ்ளோ அடங்கி இருக்க அப்டின்னு சொல்லலா இவ்ளவு நேரோ உங்க கூட பேசினதுல அழகா இந்த பயணத்த பத்தி அழகா நம்ம ந பேசுனோ ஆ மீண்டும் பேசலாம் நன்றி வணக்
கண்டிப்பா தோழி நன்றி.